ஹலோ
ஹலோ அக்கா என்ன பண்றீங்க?
நானா‌ பாப்பா தூங்கிட்டா
ஆ
எனக்கு இன்னு கொஞ்சொ தூக்கொ வல்ல சேரி பேசலா அப்டின்ட்டு பண்ணே
ஆ அண்ணா தூங்கிட்டாரா?
அதெல்லா எப்பயோ தூங்கிர்பாங்க அவுங்கள்லா நாங்க இங்க வந்தோ அப்டின்னா இவரு வெளில படுத்துப்பாரு மாமாவு அவனு கட்டில்ல வெளில படுத்துக்குவாங்க எனக்கு க ட்டில் வந்து இது அந்த காலத்துல செதுக்குனதா அதுனால கட்டில் வந்து கொஞ்ச நா ஹைட்ட தான இருப்பே கட்டல் கொஞ்ச குட்டியா இருக்குமா எனக்கு காலக்கு வெளியில் நீட்டிவிட்டா படுக்கவே முடியாது இன்னொன்னு என்னன்னா பாக் அப்பாவ வந்து இன்ன வரைக்கு தனியா எகிட்டே இருந்து பிரிச்சு தனியா படுக்க வச்சது கிடையாதா
ஆ
எப்டினா இவர்ரு படுத்துக்கணு இல்ல நா படுத்துக்கணு கட்டல்ல படுக் த நா கடைசி வரைக்கு நா உன் நிம்மதியே தூங்க முடியாது தள்ளிட்டு தள்ளிட்டு வந் வந்து மேல இருந்து கீழ தள்ளிருவா இல்லைன்னா அந்த நாள் வந்து எஜ்ஜிலயே படுத்திருப்பே திரும்பியிலா படுகக்கவே முடியாது ஆ டென்ஷன்ல தா படுத்துருப்பே அதனாலயே வந்து படுத்துக்கு கீழே கூட பா ஃபர்ஸ்ட் எல்லா பாதிலயே நா படுக்கவே மாட்டே பாதையில கூட படுத்துக்கலா ஆனா அவ கிட்ட கட்டல்ல படுக்க முடியாது படுக்கறதே கிடையாது இப்ப அம்மா வீட் பெட்டுல இருந்ததுன்னா பெட்டுல படுத்துக்கிறது இப்ப அம்மா வீட்லயு வீட்ல வந்து நா செரியாது ஏ அங்க போனா கொஞ்ச எனக்கு ஒரு ஃபேன்ஸ் வேர காத்து வராது மாரியே இருக்குமா அதனால ஹாலயே படுத்துக்குவே கட்டல்ல தா படுத்துக் தூங்குவே இவகோட என்னால படுத்து தூங்கவே முடியலன்னு இப்பல்லா வந்து பாவை போட்டு பெட்டு போட்டு வெளிய படுத்துக்கிறது
கீழயே படுத்துக்கலா ஆமா எங்க எங்க வீட்ல வந்து நா எங்க மாமியார் வீட்ல போனதா இந்த பிரச்சனை வரு என்னவோ அவ வந்து என்ன என்ன பண்ணுவன்னா அது ரொம்ப ஆ அந்த இடமே வந்து எங்களுக்கு ரொம்ப சூடா அனல் வீசு குழு வெயில் காலத்துல ரொம்ப அனல் அடிக்கு உங்களால வந்து அது கொஞ்ச கிராமத்துனால வந்து அந்த ஓல்டேஜும் வராது நம்ம ஆ ஏசி போற அளவுக்குல்லா வோல்டேஜே வராது அங்க கொஞ்சோ மெயின்லருந்தா வரும் போல அந்த இதுதா கூலர் தா வச்சிருப்பாங்க அது ஓரளவுக்கு தா நமக்கு காத்து வருமே தவிர நீங்க பெட்ல படுத் த்தா கீழ படுத்தா வராது பெட்ல படுத்தா மட்டுந்தா வரு அந்த பெட்டு வந்து எ நாங்க வந்து எங்க தே எங்க பொருள் எல்லா இங்க எடுத்துட்டு வந்ததுனால பெட்டு வந்து ஒரு ரெண்டு பேர் படுக்குற மாரி தா இருக்கோ இப்ப நா படுத்தனா நானு பசங்க ஒரு ரெண்டு பேரு படுக்க மாரிதா இருக்கோ ஒருத்தர் கீழ ப கீழ படுக்கறவங்ளு காத்து வராது அதுவு இப்போ நா வந்து இந்த பிரெக்னன்சிக்கு அப்றோ கொஞ்சோ நானு வெயிட் போட்ட அது வெயிட்டு வந்து எப்டி போட்டனா எ பையங் கூட சேந்து சேந்து இப்பல்லா நல்லா முந்திரி முந்திரியா சாப் பற அவ நாலு முந்திரி கேட்டானா நா ரெண்டு முந்திரி சாப் றனா அப்டியே வெயி ஆமா அ அப்டியே வந்து இப்ப கொஞ்சோ வெயிட்டு போட்டே அதுவு இல்லாம எனக்கு இப்ப என்னாச்சுன் தெரில இப்ப கொஞ்சோ நாளா எனக்கு வந்து சரியா இது ஆக மாட்டங்குது
ம்
பீரியட்ஸ் ஆக மாட்டங்குது சரியா
அ ஹா ஏ இல்ல ஆக்ச் சுழி வந்து இப்ப நீ தம்பிக்கு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ஆச்சா
அ தம்பிக்கு டூ அண்ட் ஹால்ஃப் இயர்ஸே ஆக போகுதுங்க
ஓ உனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் பீரியட்ஸெலா முடிஞ்சிருச்சா இல்லையா
அது முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து ரெண்டு வருஷோ நா வந்து ரெண்டு வருஷோ ரெண்டு மாசோ வரையு பால் குடுத் துந்த நா ரெண்டு வருஷோ பால் குடுக்குற வரையுமே எனக்கு வந்து ஆகுல
ஆமா அப்ப வராதுன்னு தா சொல்லுவாங்க அதுக்கப்புறந்தா வர
ஆ ஆனா எங்க பாப்பாக்கு வந்து என்ன ஆச்சுன்னா நா வந்து ஒரு ஆறு மாசோ ஒரு வருஷோ வெரைக்கு பாப்பாக்கு குடுத்தே ஒரு ஒரு வருஷோ ரெண்டு மாசோ வெரையு குடுத்து எப்பம் போல அவ ஆறு மாசத்துலே எனக்கு ஆக ஆரம்பிச்சுத்து ஆனா இவனுக்கு தா வந்து வந்து ரெண்டு வருஷோ வெரையு ஆகவே இல்ல அதுக்கப் அப்புறோ வந்து எனக்கு பயங்கர பெயின்னு ம் பெயின்னா அப்புடி சொல்ல முடியாத பெயின்னு ஆச்சு ஆனாலுமே அந்த மூண் நாள் தாண்ட மாட்டேந்து இப்போ என்னென்னா அதுக்கூட க இப்ப கரெக்ட்டா தா ஆகுது அப்பலருந்தே கரெக்டா தா ஆகுது ஆனா அந்த டேட்ல ஆகுது எனக்கு கொஞ்சோ கொஞ்சோ படுது அவ்ளதா ஒரு நாள்ல ஒண்ணு இப்பக்கா இப்பதாங்க்கா அப்பாயின்மெண்ட் போட்ருக்க ஆக்சுவலா எனக்கு அந்த லாஸ்ட் ரெண்டு மாசந்தா இப்டி ஆகுது அது ஆவதுனால தா நா வெயிட் வெயிட்டு வந்து போடுறேன்னு சொல்றாங்க அம்மா
இருக்கலா இருக்லா
ஆவாதுனால இதுமே வெயிட்டு போடுவ பாக்லா நம்போ ஹாஸ்பிட்டல்ல அப்டின் சொல்லிட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா நா வந்து அ டெலிவரி அப்போ அ தம்பி பொறக்குறப்போ ரெண்டுமே நார்மல் டெலிவரி தா தம்பி பொறக்குறப்போ அ கர்ப்பப்பை வந்து அ இது ஆயிடுச்சு கிழிஞ்சிடுச்சு பாப்பா தள்ளி அப்பத்த நல்லா வெளிய வரல வெளியே வரலன்னா நா வந்து ரொம்ப நேரமா காத்திட்டே இருந்தே அந்த நர்ஸ வந்து பார்க்கவே மாட்டேட்டாங்க நாங்க எத்தனைக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் தா பாத்திருக்கோ அந்த ஹாஸ்பிட்டல் எப்டி இருக்குன்னா ஆ ஆ டெலிவரிக்கு மட்டுமே ரெண்டு லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணோ ஆனா வந்து எப்டி தெரியுமா இருக்கு அங்க அப்டி ஒரு பெரிய ஹால் இருக்கும் டெலிவரி டைம் அப்போ ரூம் எடுக்கறதுல தனி ரூமா ல்ல ஓகே டெலிவரினு வந்துச்சுனா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலு அந்த டெலிவரி ரூம் தா ஒரு பெரிய ஹால் மாரி ஒரு ஆடிட்டோரிய மாதிரி இருக்கு சரிங்களா அதுல ஒரு ஐம்பது பேஷன்ட் கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களே யார் யாருக்கு பெயினு ஒரு அம்பது பேஷண்ட் இருக்காங்கன்னா டாக்டரு அதே மாரிதா இருப்பாங்க ஆ ஒரு பத்து டாக்டர் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா பெரிய ஹாஸ்பிட்டல் தா ஆனா பெயின் வர்றப்போ அவங்க வந்து திட்டுவாங்களே தவிர ந ரொம்ப நார்மல் டெலிவரி தான் ஆக்குவாங்க ரொம்ப எ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் என்ன தெரிஞ்சு ஒரு வார வலி இருந்தா கூட நீ வலியிலே ஆவு ஆனா நா உனக்கு நா உனக்கு சிசரியன் பண்ண மாட் அப்டின்ற அளவுக்கு இருப்பாங்க நா எங்க பாப்பாக்கு தயவு செஞ்சு பண்ணிடுங்க அவங்களுக்கு தமிழ் வேற தெர்ல தயவு செஞ்சு பண்ணிடுங்க எனக்கு இல்லமா பண்ண முடியாது அது என்னாலு வழி தாங்கவே முடில அவளுக்கு ஹஸ் சு பாப்பா தல வேற ரொம்ப பெருசு நால்ர கிலோ இருந்தாக்கா அப்ப நானே ரொம்ப மெலிசா இரு நால்ர கிலோ எப்டி வெளிய வரது அப்புற அவளுக்கு வந்து வேக்கம் பம்ப் போட்டு எடுத்துட்டாங்க இவங்க வந்து இந்த பாப்பாக்கு கொஞ்சோ சப்போர்ட் பண்ணியிருந்தா வந்து ரொபா எனக்கு வந்து டேப்லெட் இன் இன்ஃபியுஸ் பண்ணாங்க இன் ஃபியூஸ் ஆ இன்ஃப்யூஸ் பண்ணிட்டு ஏன்னா எனக்கு வந்து இது இருந்துச்சு டயபட்டிஸ் இருந்துச்சு அந்த பிரெக்னன்சி டயபட்டிஸ் வரும் பாத்தீங்கலா அது வந்துச்சு எனக்கு தம்பிக்கு மட்டு இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து இன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துலா மூணா தேதி தா டேட்டு ஆனா அவங்க ஒரு வார முன்னாடியே வந்துற சொல்ட்டாங்க வந்துட்டு நைட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எட்டு மணிக்கு போட்டாங்க பன்னெண்டு மணிக்கெல்லா வந்து ஆ லைல்யூட் ஆயிடுச்சு இன்னு மு த்ரீ சென்டிமீட்டர் த்ரீ மீட்டர் எதோ ஒன்னு சொன்னாங்க எதோ அவ்ளோதா இருக்கு பாப்ப பொறக்கு போது அப்டின்னு சொல்ட்டாங்க சரிங்களா எப்போ பண்ணென்டு மணிக்கு ஆனா அந்த த்யேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு வெச்சி செஞ்சாங்க நா சொல்றே எனக்கு வலி வந்துருச்சு நா பன்னெண்டு ஒன்னு இன்னு கொஞ்ச தூர இன்னு சிக்ஸ் மீட்டர் தா ஆயிருக்கு அப்டின்றாங்க ஏ இவ்ளோ சீக்க கூட்னுவந்தீங்கன்றாங்க அவங்களுக்குள்ளயே சண்ட போட்டுக்குதுங்க
அட பாவிங்களா எனைய பாருங்க
ஆ நாலு மணி இத்தனைக்கு எ கூட ஒருத்தர் தா இருக்கணு அம்மா இருக்கக்கூடாது கம்பல் கம்பல்சரி அம்மா இருக்க கூடாது நெனச்சப்ப எல்லா பாக்க முடியாது உங்களால
ஆமா ஆமா ஆமா ஆமா
வீட்டுக்கார் வந்து வெளியதா இருக்கணு அ அதுவு ஆ வெளியதா இருக்கணு சரிங்களா அப்புறோ என்ன ஆச்சுன்னா அ ஒரு நாலு மணி ஆ சு எனக்கு பே தாங்கவே முடில எ மாமிய தா பக்கத்துல இருக்காங்கு நா சொல்ற அவுங்க கிட்ட என்னால அவுங்களும் சுகர் பேஷன்ட்டு மாத்திக்கவு உட மாட்றாங்க வேற யாருன்னா மாத்திக் சொன்னா அப்டின்ட்டு ஆ என்னால முடில என்ன கூப்புடுங்க கூப்புடு அ சொல்லிட்ட அதுக்கப்புறோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி இல்ல எனக்கு பாப்பா வந்துரு பாப்பா வந்துரு நா வந்து புஷ் பண்ற நீங்க வந்து கொஞ்ச சப்போர்ட் பண்றனு கத்துற இல்லமா இன்னோ இருக்கு இன்னொருக்கு அவுங்க வந்து ரொம்ப சீஃப் டாக்டர் வேறயா இன்னொருக்க இன்னொருக்க இன்னொறுக்க சொல்லிட்டு கடசீல ஒரு பத்து மணிக்கு தா பாப்பா வந்து அப்பதா வன்ச்சுங்க ஒரு ஒம்போதர மணிக்கிட்ட ஒம்போதே முக்கா கிட்ட வந்துச்சுங்க பாப்பா பொறந்துச்சு பத்தர பத்து ம டென் ஃபிப்டீன்க்குலா பொறந்துட்டா ஆனா பிளட்டு நிக்கல எப்படி நிக்கு அது ரொம்ப முக்க மு க்க சொல்லுவாங்க பாத்தீங்களா டீயர் ஆயிடுச்சி பிளட் டு நிக்கல ஆஹ எங்க மாமியாரு பொறக்கும் போது பாப்பா பொறக்கும்போது அப்பதா த தண்ணி தா போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு வெளிய போனாங்க போனவங்க ல அழுவுறாங்க தேம்பி தேம்பி அப்றோ சைன்லா வாங்கிட்டாங்க ஆ என்ன என்ன பையன் கேக்கற அந்த நர்ஸு கிட்ட அந்த நர்ஸ் சொல்லுது ஃபஸ்ட்டு பாப்பா என்னது அப்டின்னு கேட்டாங்களா பொண்ணு பாப்பா செகண்ட் பாப்பா ஆ ஆ என்னது ஆ இது தெரிஞ் அப்பறமா தெரிஞ்சுக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க நீயா பாத்து தெரிஞ்ச்சுக்கோ வாஷ் பண்ண எடுத்து வாஷ் பண்ண எடுத்துட்டு போயிரு க்காங்க சொன்னாங்க எப்பயுமே அ பாப்பா பா ஃபர்ஸ்ட்ட் பாப்பா வந்து எடுத்து என் மேல போட்டாங்க அழுவாத அப்டின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாப்பா சொல்லவே இல்ல அக்கா எனக்கு
உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க எனக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க எனக்கு ஆனா வந்து எனக்கு டேட் இருந்துச்சு ஆனா இந்த அம்மா வந்து பா த்தனா எனக்கு எ எ அம்மாவுக்கு வந்து தம்பிய பிரசவம் பாத்த அம்மா அதனால அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு அவங்களேதா பாத்தாங்களா சோ அம்மாக்கு வந் து நார்மல் டெலிவரி ஆயிருச்சு அவங்க உங்க அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி அம்மா ஹைட் நீயு இருக் க உனக்கு கண்டிப்பா நார்மல் டெலிவரிதா ஆயிடு அப்டி இப்டின்னு சொல்லி நா அப்ப சொல்றே எனக்கு ஏதாவது சான்ஸ் இருந்த சிசேரியன் போயிட்டு என்ன பண்றது இல்ல அதெல்லா இல்ல உனக்கு நார்மல் டெலிவரிதா இருக்கு அப்டின்னு அம்மாவாச வருது வெறுமான வருது அதனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு வார த்துக்கு மின்னாடியே எனக்கு பெயினே வரல ஃபால்ஸ் பெயின் எப்பவாவதுதா வந்துச்சு அதுவுமில்லாம கேக்காம இன்டியூஸ் பண்ணி காலையில நா எட்டு மணிக்கு போனே எனக்கு எட்டு மணிக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு ட்டு நைட் ஆக ஆக பனிக்கொடம் ஒடஞ்சிடுச்சு இன்டியூஸ் பண்ணி பண்ணி எனக்கு பெ நட ஏன்னா இன்னொன்னு நடக்க சொல்லுவாங்க ல்ல நடந்து நடந்து நடந்து எனக்கு காலு ரத்தம் கட்டிக்கிச்சு அவுங்கிட்ட சொல்ற உக்காரவு முடில, நிக்கவு முடில, படுக்கவு முடில ஓவர் அப்றோ என்ன ஆயிடுச்சு அப்டின்ட்டா ஓ ஒன் செகண்ட்டுக்கு வந்து எவ்வளவோ பெயின் இருக்கணுமாமே எனக்கு பெயின் எக்ஸ்ட்ரா வந்துட்ச்சு
ஆ
அப்படி இருக்க கூடாதாமா அப்பறோ மூ த்ரீ சென்டிமீட்டரா ச்சிங்கிறாங்க
ஐயோ அதுதா இருக்கிறதே கொடும ஒரு ஒன்ட்ர நாள் கழிச்சுதா எனக்கு தெரியு சி சைன் எல்லா வாங்கிட்டாங்க வினோத் ஒரு பக்கோ அழுவுறாங்க எங்க வீட்டுக்கெல்லா கால் பண்ட்டாங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு அ அதுக்கு அப் றோ ரொம்ப எமர்ஜென் ஐ சி யுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆ ஏதோ சைன்ல்லா வாங்கிருக்காங்க ஒரே தேம்பி தேம்பி அழ
ஆ
ஆ இருங்க அக்கா நானு பேசுறே இருங்க உங்ககிட்
ஆ செரிடா செரிடா